ஹலோ ஆ கேக்குதுங்ளா
கேட்குது
ஆஹ ஆ கேக்குது கேக்குதுங்க ஆ இன்னக்கி பெண்கள் இப்பெல்லா முன்னே ற்றத பத்தி நம்ம பேஸ்லாமா
ம் பேஸ்லா அடிமைத்தனத்துல இருந்து இப்ப நல்லாவே முன்னேறி வந்துட்ருக்கு
ஆம ஆமா கண்டிபா ம் பாத்த எல்லா பாத்தீங்கன்னா ப்ப பெண்கள் வந்து வெளியில எங்கேயுமே நாம போக முடியாது ஃபர்ஸ்ட் எங்கயும் போகவு முடியாது படிக்கிறதுக்கே வந்து ஒரு செவன்டீஸ்னு வெச்சுக்கோங்கலே அதுப் க்கு முன்னாலேந்தே படிப் டேவந்து வீட்ல விட மாட்டாங்க பெண்கள் எதுக்கு படிக்கணு அப்டின்ட்டு ஆரம்பிச்சதுலேந்து அந்த அடுப்புலேயேதா இரு இருக்கணு அப்டிங்கறதுல இருந்து எல்லாமே அடிமத்தனோ கல்யாணம் பண்றதுலேந்து எல்லா விஷயமும் அடிமத்தனமா தா இருந்தாங்க அதுலேந்து கொஞ்சப் கொஞ்சமா படிப்பு கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சோ கொஞ்சமா மேல வந்து ஆனா அந்த காலத்துலயு சாதிச்சிருக்காங்க பெண்மண்ணா வந்து சாதிச்சிருக்காங்க அது அதையும் மீறி சாதிச்சிருக்காங் ஆனா எல்லாராலயு சாதிக்க முல்ல ஒன்னு ரெண்டு பேர் தா மட்டு தா சா ச்சங்க
அதுவும் போராடி அவுங்க சாதிச்சிருப்பாங்க கண்டிபா
அப்பறோ அவுங்க போராடி போராடி படிப்புக்கு கொஞ்சோ முக்கியத்துவோ கொடுத்தாங்க வீட்ல அதுக்கப்பறோ பெண்கள் படிக்கட்டோ அப்டின்ட்டு அதுக்கப்றோ படிச்ச வேலைக்கு போக முடியாது சிட் சூழ்நல இருந்துச்சு அதலிந்து அதுல இருந்து மீண்டு கொஞ்சோ கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அது வேலைக்கு போக ஆரம்பிச் சு கொஞ்சொ நல்லாவே தா போய்ட் ட்ருந்துது ஆனா இப்ப சமீப காலமா பெண்கள் வந்து ப நம்ம நல்லதையு பேசணு கெட்டதையு பேச ங்க ஏன்னா பெண்கள் சுதந்திரொங்குறது வேற இதெல்லா சுதந்திரோ இதுக்காக போராட்னாங்ளா ஆனா பெண்கள் பெண்கள் தா எப் என்னதா இருந்தாலுமே அத வந்து நம்ம ஒத்துக்கணு கண்டிப்பா அத இல்லாம இப் ப்ப உள்ள பெண்கள்லா எதுவுமே அப்டி எதுமே பண்ண முடியாத் இதுதா நா
ம் புரியுது புரியுது அதே வந்துட்டு சுதந்துரத்த இவங்க வந்து எல்லாத்திமே நா சுதந்திரமா எடுத்துக்வே
ம் அப்படிங்கிற மாரி ஆய்ட்டா ன்னா இப்போ எதுமே நா இப்புடி தா இருப் பே நா இப்புடிதா பண்ணுவே இப்புடிதா இது பண்ணுவே போவே வருவ எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மோசமாயிடுச்சானா ப்ப உள்ள காலகட்டங்க நம்ம பெண் ஆ ஒவ்வொரிதுக்கு எவ்ளோ போராடி போராடி ஒண்ணு ஒண்ணு வெளில வந்தாங்கங்கறது பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியு ஆனா
இதுல வந்து பெண்கள வந்து கணவர் எறந்ததுக்கப்றொ உடன் கட்டையல்லா எற சொல்லுவாங்கப்ப அதெல்லா நம்ப வந்து அப் கொண்டு ஒரிதாவே முறையாவே வெச்சி ன்னாங்க அப்பொ வந்து பிள்ளைங்க எவ்ளோ கஷ் படுங்க இதெல்லா ஒரு முட்டாள்தனமான ஒருது
கண்டிப்பா கண்டிப்பா
அ வந்து உடன் கட் ட ஏர்றதுனா இப்ப கொழந்தைங்க என்னா பண்ணுங்க யாரு வீட்ல போயிருப்பாங்க இது ஒண்ணு இன்னோன்னு வந்தே ன்னா இந்த ம் கிச்சன்லேதா முழுக்க முழுக்க அவுங்களுக்கு லேடிஸ்னு கிச் சனு அதுதா அதுலே இருங்க அதுலே வேல பாருங்க ஃபுல் டைம் அதுக் குள்ளயே தா இருப்பாங்களா நெறைய டைமே காலைல இருந்து நைட் வரைக்கி இருந்துட்டு
ஆமா
அந்த மார்லா நெறைய அனுபவ க்காங்க போலுங்க
வெளில வர்றதுக்கே இல்ல அப்பெல்லா உள்ள பெண்க வெளிலே வர முடியாது
கண்டிப்பா வேலைய பாத்த மயமா இருப்பாங்க அப்ப வந்துந்து இந்த அம்மி ஆட்டுக்கல்லு இந்த இதுலல்லா அரச்சு பண்றனால அவுங்களுக்கு வேலையே சரியாருக்கு அதையே பாத்துக்கிட்டே வந்துட்டு பொ இருந்துகுட்டே என்னன்னா வேற எ து அவுங்ளால தெருஞ்சு கமுடியாத் து அவுங்களுக் தெருஞ்சது அடுப்ப டில உள்ளது காய்கறிக இதுதா மத்த வந்து ஒலக த்துல என்ன நடக்குது நாட்ல என்ன நடக் எதுவுமே
ஆமா ஆமாமாமா அந்த மா உம் அதே மாரி சின்ன வயசு லே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பத்து பன்னென்டு வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சர்றது இதுல வந்து கணவன் எறந்துட்டா ஒரு ரெண்ட் அப்பயே ஒரு ரெண்டு வர்ஷ் துல கணவன் எறந்துட்டாலுமே அவ்ளோதா அவுங்களோ ட வாழ்க்க ஒரு வெள்ள பொடய குடுத்து அதுவு ஒரு வீட்டோட மூளை ல எங்கிட்டாது ஒரு எடத்துல உக்கார வச்சுர்றாங்க அவுங்க சாகுறவர அதெல்லா என்ன ஒ ரு வாழ்க்க சொல்லுங்க
இதுல யாரும் முன்னாடி வந்துரா க இங்க முன்னாடி நீ இங்கிட்டு பண்ணிராத அத பண்ணிராத இத பண்ணிராத நெற நெறைய விஷ்யோ ஒதுக்கிது ச்சாங்க எல்லாத்துக்குமே அதெல்லா இப்ப கொஞ்சோ ந்துட்டு அதெல்லா மாற்னதுதா ஒரு நல்ல விஷ்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஐயோ வ்ளோ விஷ்யங்கள் மாறிடிச்சுங்க அதெல்லா வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியஷ் என்னல்லா
தண்டிப்பா இப்ப வந்து ம் அது மாரி நறையா வந்தா அப்ப வந்து எப்டினாம் சம்பாரிச்சுட்டு வர்றது வந்து கணவர்னு சொல்லி இர்ப்பாங்க அது வந்து சம்பாரிப்பாங்க இல் இல்லையோ அந்து அந்த டைம்ல வந்துட்டு எதா இந்தாலு உங்க வீட் க்லே ருந்துன்னா என்னா பண்ணப்போறோ ஏது பண் இருக்குதெல்லா வித்து அந்த மாரிதா இது பண்ணா இப்ப வந்து ஒரு தைரியமா ஆ அங்க இல்லன்னா என்ன நாங்க பண்றோ நா எடுத்து பண்றே அப்டின்ற முறைய்ல க எனில்லா வேலையிலு இப்ப ஒரு தைரியு ஒரு தைரியு நம்ப ஊர்ல ஒண்ணு பண்றக்கு ஒரு இது இர்க்கணு சேஃப்டி அலு இருந்தாலே அடு தடுத்து நம்ம பெண்கள் பண்ணாரம் ச்சிறுவாங் இப்ப வந்து அது வந்துருக்கு ஏனா எல்லார் கைலி ஃபோன் ருக்கு கேமராரு க்கு எல்லாமே இருக்கு
ஆமா
அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஃபோட்டோட் வீடியோ எட்த்ருவாங்க எல்லாமே வந்துட்டு இருக்கு
ஓ உங்க இதுல வைப்ரேட் ஆகுதுங்ளா
அஆ ஆமா ஆமா
ச்சேர் சே ஓகே ஆ ச்சேர் செ ஓகே ஓகே அது ஒண்ணு ப்ரஷ் தன்லா இல்லே என்னோடதுலயு உங்களோடதலயான் பாத்தே அதா சேரி சேரி சேரி ம்
அதா அந்த மார்ல்லா இருக்கு இப்பு வந்து கடைங்க அல் இப்ப எப்டினா ட இட்லி கட போட்று முன்னல்லா மாவ் ஆட்டி விப் ப்பாங்க அப்றோ வந்து சின்ன சின்னதா இந்த மசாலா அரச்சு குடுக் குறது இப்பு அதல்லா வந்து இப்பொரு வந்து துள்ளில்லாவே எடு த்து பண்றாங்க
ஆமா ஆமா ம்
பண்ணி நம்ப ம காசு சம்பாரிப்போ முன்னேறுவோ அப்பிடின் சொல்ற அந்த மாரி வந்துட்டாங்க பெண்களே வந்துட்டாங்க நீங்க உ குடும்பத்த கொண்டு வர்லனா என்ன நா வந்துட்டு கொண்டு வ ருவே அப்டின்ற மாரி ம்
இந்த பெண்கள் வந்து இப்ப சொல்ற மாரி மசாலா ஐட்டத்துலிந்து அழகு பொ அழகு அழகு குறிப்புகளுக்கு தேவையான பொருட்கள்லா இருக்குல்ல எல்லாமே இப்ப அவுங்களே வீட் செஞ்சு குடுக்கறது எல்லாமே அது ஒரு பிசின்ஸு அழகா அத செஞ்சு குடுத்தர்றாங்க சோப் செய்றாங்க ஆமாமா சோப் எல்லா செஞ்சு குடுக்குறாங்க எ ஆயிலு ஆருக் காயிலு இது எல்லாமே செஞ்சு பேக் பண்ணி அ நல்ல பிஸ் னசா போயிட்ருக் கு ஏனா வீட்ல யாருமே அத தனியா எடுத்து ஒண்ணொன்னு செய்யறதுக்கில்ல இத ஒரு வேலையா செய்யும்போது அவங்களுக்கு இதுவர்க்கு வாங்கிக்கிறோ
மெயினா என்ன ஒரு இதுன்னா போய் மத்தவங்கள்ட வேல பா க்கறது எந்த நேர வேனா வேல நிப் பாட்டிருவாங்க அத நம்பி நம்ம வாழ்க்கைய ஓட்ட முடியாது இது கஷ்டப்பட்டாலு எல்லாரு கூட நிப்பாங்க வீட்ல உள்ளவங்க அத வந்து எடு த்து பண்ணோ அப் அப்டின்ற ஒரு வெல இப்ப எல்லா பண்ண ஆரம்ப்ச் அது மாரி இந்த கேக் ஐட்டங்கள் அதெல்லா ஒருத்தவங்க மெஸ் சா பண்றாங்க
ம் ஆமா இப்ப எல்லாமேதா ஜூஸூ ஜூஸுல்லா வந்து வெளியில அழகா ஆ ஃப்ரூட் ஜூஸெல்லா போட் டு அழகா கப்ல கொடுத்துறாங்க தேங்கா பால்லா தேங்கா பால்னா சக்கர போட்டு அது வந்து ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது து அத அழகா பண்ணி குடுக்குறாங்க காலேல அந்த வாக்கிங் போறவங்களுக்குலா ஆ வீட்ல எல்லாரு செய்றாங்க அந்த இது செய்றாங்க கொஞ்சோ ஜூஸு இப்ப பழங்கள் ஜூஸு அத டெய்லி எல்லாருமே விரும்பி சாப்பட்றாங்க இது மாரி சின்ன சின்னதா செய்றாங்க
பண்ணி அத ஒரு டப்பால போட்டு நட்ஸு ஒரு டப்பால உட்டு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வெல வச்சா வாங்கி சாப்பிட இருக்காங்க இப்ப
ம்
அதனால அந்த பிசினஸ் அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா அ சமைச்சு இப்ப வந்துட்டு முன்னல்லாம் வந்து எப்படின்னா இப்ப வேலை பாக்குற எடத்துக்கு போனாலோ இல்ல வந்துட்டு ஸ்கூல் படி எங்கயோ ஒரு இது தங்கி படிக்கிற மாதிரி இருந்தா சாப் பாட்ல்லா ஹோட்டல் தா வயிறு கெட்டு போயிரும் ரொம்ப பிரச்சனை வந்துரும் அதுக்கப்புறம் சாப்பிடறது க்கே ரொம்ப சிரம இப்போ வந்து அதெல்லா வீட்டுல எடுத் த்து பண்றாங்க ஒரு பத்து பேருக்கா ஒரு அஞ்சு பேருக்கா ரெண்டு பேருக்கே வச்சுக்கோங்க மூண் நேர சாப்பாட குடுத்து ட்டு மாசோ காசு வாங்கிக்கிறாங்க
ஆமா அது ஒரு தொழிலாவு போச்சு ம் கண்டிப்பா அது ஒரு நல்ல தொழிலா போயிடுது
ம் ஆமா அது மசாலா ஐட்டங்கள் அப்றோ வந்து ம் இந்த இதெல்லா வந்துட்டு வடகம் வடகத்தெல்லா தொட்டு பண்றாங்க தாளிப்புக்கு போடுறது
ஆமாமா ஆமா எல்லாமே இப்ப பிசினஸ் ஆயிடுச்சுங்க வீட்ல இருந்தே பெண்கள் வந்து அழகா செஞ்சு குடுத்துர்றாங்க நெறைய பெண்கள் வெளியில வேலைக்கு போறதுனால அத வீட் ல செய்ய முடில
இப்ப ஆண்களு நெறயா பேரு சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் செய்யறதுக்கு கூட வந்து நானு எ வேலய விட்டு உங் கூட வந்து பண்ற பண்ணா இன்னு கொஞ் ட்டு வருமான வ நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்கு அப்பிடின்ட்டு பண்றாங்க சப்போர்ட் பண்ணி
பா கண்டிப்பா
அதுதா இவ்ளோ தூரோ முன்னேறி வந்ததே பெரிய விஷியோ அந்த காலத்தில அவங்கள்லா கஷ்டப்பட்டு அத சுதந்திரம் வாங்கினது க்கு இதெல்லா ஒரு நல்ல ஒரு விஷ் யங்கள் நடந்துட்டு இருக்கு அது மாரி நல்லா படிக்கிறாங்க நல்லா மேல் மேலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலையில போறாங்க
எல்லாத் துறையிலயுமே இருக்காங்க எல்லாத் துறையிலயுமே பெண்கள் இருக்காங்க. அதெல்லா ஒரு பெரிய விஷ்யோ உம்
படிச்சாதா படிச்சாதா வேல அப் டின்ற மாறில்லா சொல்லிட்டுருந்தாங்க இப் பெல்லா அப்பெல்லாங் கெடயாது படிக்கல்னாக் கூட அவுங்க வந்து நா என்னால மு டியு அப்டின்னு படிச்சவங்களோட கூட நெ றயா வாங்குறாங்க படிச்சவங்க வந்து என்னன்னா என் இந்த உழைப்பெல்லா இல்லாம அவுங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களதா இ வித்யாசோ அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க இவங்க உழைப்புல கொஞ்சோ முன்னேறி ட்டு வராங்க ஆனா எல்லாருமே வந்து அவுங்க அவுங்க விருப்பத்துக்கு இப்ப பண்ற மாரி இருக்கு
உம்ம்
எல்லா வகைலியு வந்துட்டு இது அந்த இதெல்லா வந்துட்டுப் போட்டுக் குடுக்குறாங்க இந்த சப்பாத்தி பரோட் டா இதெல்லா வந்துட்டு ரெடிமேடா செஞ்சு அந்த கவர்ல போட்டு அதெல்லா வந்துட்டு குடுக் குறாங்க இப்ப வந்து அதுவுமே ஒரு பிசினஸா வந்துட்
கண்டிப்பா கண்டிப்பா
எல்லாமே ஆனா ஆ உண்மைலே ரொம்ப எல்லா மே தொழில ஆரமிச்சிட்டாங்க அப்டிதா சொல்னும்பிஸ் னசா யார்ட்டையு நா வேல பாக்கல நா செய்றே அப்டிங்கற அந்த மாரி நெறைய பேர் ஆரமிச்டாங்க இப்ப அது பெரிய லெவல்லைல்லா போயிட்ருக்கு இப்ப சின்ன சின் னதா இந்த மசாலா அரச்சு குடுத்ததுலா எடுத்தவங்கள இப்ப பெருசா ஆரம்மிச்டாங்க நறைய பேர வச்சு வேல பாக்குற அளவுக்கு அவங்க வேல வாங்குற அளவுக்கு இருக்காங்க ஆ அதல்லா ஆன பெரிய ஒரு முன்னேற்றந்தா இப்ப சாதாரணமா சின்ன சின்னதா தா ஆரமிக்கிறாங்க இந்த மாரி யூடியூப்ல இது இதுன்ட்டு இந்ததுல குடுக்குறது
எல்லா நல்ல ஒரு ம் அது நல்லது இருக்கு ஆமா இதுல எல்லாருமே ஆர்டர் பண்ணி எல்லா ஊர்ல இருந்தாலுமே வாங்கிக்கிறாங்க அது அதெல்லா வந்து நல்லா நல்லா இருந்துச்சுனா வாங்க்க இருக்கிறாங்க எல்லாருமே அவுங்களுக்கு தேவ வந்து எல்லாமே ஒரு தரமா இருக் கணும் ஒரு நல்ல முறையில செஞ்சிருக் க்கணும் வீட்டு போகையில அதனால அததா எதற் பாக்குறாங்க இப்ப அது மாரி என்ண்ணெயல்ல செஞ்சு கொடுக்கு பாங்க அந்த பாதாம் ஆயிலு க தேங் கைன கடல் என்ன இதெல்லாம் நிறைய பேர் குட் இதுக்கு மிஷின்லா வந்துருச்சு இப்ப நம்பளே வீட் அந்த மாதிரி ல்லாம் பன்
ஆமா ஆமா ஆமா
அது அப்புற சத்து மாவுன்னு சொல்லிட்டு இந்த நட்ஸ்லா அரைச்சு அதெல்லாம் ஒரு ப பவுடரு
ஆஹ் ஆமா ஆமா பீட்ரூட்ட மட்டு பீட்ரூட்ட விதச்சா அதுக்கு மட்டு தனியா இல்லே கேரட்ட மட்டு தனியா அந்தமாரி ஒன்னொன்னித்திமே தனித்த
இப்ப அதையு தாண்டி வந்து காய்கறிகளா சாப்பிட மாட்டிக்கிறாங்கனு வெஜிடபிள்லா கட் பண்ணி அத சிப்ஸ் மாதிரி செஞ்சு விக்கிறாங்க அது எல்லாரு
உம் கண்டிப்பா அது மாதிரிதா செய்றாங்க
ஒவ்வொரு பிசினஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் உங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ
ஒரு சப்போர்ட் இருக்கணு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருந்தாதா அது உண்மையா நல்லா பண்ண முடியு வீச்ச உள்ளவங்களோட சப்போர்ட் கண்
உம் தூக்கியுட ஒரு ஆள் வேணுன்வாங்கல்ல அது மாரி சொல்லிக்கிட்டே இருந்தா முடியு முடியு முடியும்னு சொல்லிட்டே இருந்தா எல்லாத்தாலயு எல்லாமே முடியு
கண்டிப்பா கண்டிப்பா
எல்லா தொழில்லயுமே முன்னேறி வந் தாங்கப்ப சாப்பாடு கடை போடறதுல்லந்து எல்லாத்துலயுமே பா ஆம்ப்ளைங்களுக்கு ஈ